வணக்கம் எப்டி இருக்கீங்க
நா நல்லா இருக்குறே நீங்க எப்டி இருக்குறீங்க
நானு நல்லா இருக்கே இன்னைக்கு இப்போ இந்த காலகட்டத்துல கொழந்த வளர்ப்பு பத்தி கொஞ்சோ ரொம்ப கஷ்டமா இருக்கு கொழந்த வளர்ப்புங்கறது அத பத்தி நம்ம பேச்லாமா
ஓ பேசலாமே முன்னாடி எல்லா கொழந்தைங்க அதிக நேரொ வெளியே வெளையாடுவாங்க இப்ப பெரும்பாலு வீட்டுக்குள்ளயே இருக்குறாங்க
ம் ஆம் சரிதா முன்னாடியிலா கொழந்தைங்க அதிக நேர வெளி ய வெளாடுவாங்க இப்ப வீட்டுக்குள்ள இருக்காங்க அத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க
அதை பத்தி அவங்க இப்போல்லா ஃபோனு டிவி மடிக்கணினி இந்த மாதிரி போ எல்லா டெக்னாலஜி கருவிகளோட டைம் ஸ்பென்ட் பண்ணிக்கிறாங்க
ம் ம் சரிதா சாப்பூட வைக்கிறக்கு கூட இப்போ அவங்களுக்கு நம்ம ஆ அலைபேசிய காமிச்சு ஃபோன் காமிச்சே அவுங்களுக்கு சாப்பாடு குடுக்க வேண்டியது இருக்கு அப்படி குடுத் தாதான் அவுங்க சாப்பிடவும் செய்யறாங்க
ஆமா அப்படி பழக்கமாயிடுச்சு அதனால இப்பல்லாம் யாருமே அலைபேசி இல்லாம சாப்பிடவே மாட்டேக்கிறாங்க அது கையில இருந்தாதான் சாப்பிடுவேன் அப்படின் சொல்லி அடம் பிடிக்கிறாங்க
பெற்றோர்களும் வேல காரணமா குழந்தைங்களோட அதிக நேரமும் செலவிட முடியாதங்காட்டி இந்த நிலை இருக் க்கு நினைக்கிறீங்களா
ஆமா அது உண்மதான் ஆனாலும் தினமும் கொஞ்ச நேரமாவது கொழந்தைகளோட பேசணும் எவ்வளோதான் வேலைக்கு போய் அழுத்தம் இருந்தாலும் கூட அந்த கொழந்தைங்களோட கொஞ்சம் பேசி விளையாடி இருந்தா மட்டும்தான் அந்த ஃபோனு டிவி அப்படிங்கறதுல கொழந்தைங்க மூழ்காம அதுல இருந்து வெளிய வருவாங்க
ஆ கொழந்தைங்களுக்கு கதை சொல்ற பழக்கோயம் இப்பல்லாம் ரொம்பவே குறைஞ்சு போச்சு அந்த காலகட்டத்துல எங்களுக்கெல்லாம் எங்க பாட்டி கூட்டு குடும்பமா இருக்கும்போது எல்லாம் கத சொல்லிதான் வளத்தாங்க கே இப்ப எல்லாம் ஃபோன் வச்சுக்கிட்டே இருக்கங்காட்டி இதெல்லாம் ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சுல்ல
ஆமா ஆனா கதை கேட் ட்டு வளந்தாதான் நல்ல பழக்க வழக் க்கங்கல அந்த கொழந்தைங்க பழகிக்கும் வாழ்க்கை அப்படின்னா என்ன அப்படிங்கிற பாடங்களெல்லாம் அந்த மாதிரி பெரியவுங்க உக்காந்து பேசி சொல்லிக் குடுத்தாதான் அந்த கொழந்தைங்களால அதெல்லாம் கற்றுக்கொள்ள முடியும் ஆனா இப்போல்லாம் அப்படி நடக்கிறதே இல்ல
படிப்பு விஷயத்துல குழந்தைங்களோட படிப்பு விஷயத்துல பேரண்ட்ஸோட பங்கு அ ஆசிரியர்கள் பங்கு அத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க
படிப்பு இந்த காலத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணா ஆச்சு ஆனா மதிப்பெண் மட்டுமே வாழ்க்கைய தீர்மானிக்காது அப்படிங்கிறத பெற்றோர்கள் எல்லாரும் புரிஞ்சிக்கணும்
நானும் அதத்தான் நினைக்கிறேன் நல்ல குணம் மரியாதை பொறுப்புணர்வு இது எல்லாமும் ஒரு குழந்தைக்கு அடி ப்படையான ஒண்ணு தானே
ஆமா குழந்தைங்க மத்தவங்களோட ஒப்பிட்டு எப்பவும் பேசவே கூடாது அவுங்கள அவுங்க போக்குலே விடணு அப்ப தா அவுங்களோட திறமைகள் என்ன அப்படிங்கிறது அவுங்களுக்கே தெரியும்
சரிதா ஒவ்வொரு குழந்தைக்கும் அப்டியே ஒரு தனித்திறமை இருக் க்கும்ல படிப்பு மட்டும் எல்லா குழந்தைக்கும் வந்துராதுல்ல
ஆமா கரெக்டு தான் சில பேர் பாடம் படிக்கிறதுல திறமசாலியா இருப்பாங்க சில பேர் ஓவியம் வரையிறதுல திறமசாலியா இருப்பாங்க சில பேர் நல்லா விளையாடுவாங்க விளையாட்டுல அவுங்களோட முயற்சினால பெரிய அளவுக்கு சாதிப்பாங்க இந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு திறமைகள் இருக்கு
சரிதா அவுங்களோட கனவுக்கு அப்போ பெற்றோர்கள் ஆசிரியர்கள் அவுங்க எல்லாருமே நம்மளோட ஆதரவு பங்களிப்பு எல்லா குடுக்கணும்மல்ல
ஆமா அவுங்களோட கனவுளுக்கு நம்ம ஆதரவெலா குடுக்கணு அப்பந்தா அவுங்களோட திறம என்னங்கிறது நம்ம மூலமா அவுங்களுக்கு அதை வெளிய கொண்டு வர முடியு
குழந்தைங்களுக்கு அப்ப உணவு பழக்கமு அவுங்களோட அறிவு வளர்ச்சி உடல் வளர்ச்சி அதுக்கு இதுவு ஒரு முக்கியமான ஒண்ணு தானே
ஆமா ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயோ இது காய்கறி பழோ கீரை பாலு இந்த மாதிரி நல்ல ஆரோக்கியமான உணவுகள குழந்தைங்களுக்கு டெய்லி குடுத்து வளக்கணு
இப்பப் இருக்கிற பல கொழந்தைங்க இந்த ச த்தான உணவுகள் நம்ம குடுக்குறத அவுங்க ஏத்துக்க மாட்டேங்கறாங்க சத்துன்னே அவுங்களுக்கு தெரிய மாட்டேங்குது இந்த நொறுக்கு தீனிதானே சாப்புட்றாங்க இந்த குளிர்பானங்கள் சாக்லேட்ஸ் பதப்பட்ட பதப்படுத்தப்பட்ட உண வு இதுதானே விரும்புறாங்க அவங்க
ஆமா அதனால அவுங்க நெறைய்ய உடல்நல பிரச்சனைகள் எல்லா சந்திக்கிறக்கான வாய்ப்புகள் அதிகமாக இரு க்குது பேரண்ட்ஸ் ஆன அவுங்க எல்லாரு அத அவுங்க குழந்ததைங்களுக்லா நல்லா சொல்லிக் குடுத்து இந்த மாதிரி பொருள்கள் எல்லா சாப்பட கூடாது ஒடம்புக்கு சத்தான பொருட்கள தா சாப்படணு அப்டிங்கறதெல்லா நம்ம தா அவுங்களுக்கு புரிய வைக்கணு அவுங்க குழந்தையா இருக்கறதெலா அவுங்களுக்கு அதைய பத்தின ஒரு புரிதல் இருக்கிறது இல்ல பெரியவங்க அந்த புரிதல அந்த குழந்தைகள்ட்ட கொண்டு வரணு
விளையாட்டு குழந்தைக்கு முக்கியமான ஒண்ணு தானே
ஆமா அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது எந்த அளவுக்கு படிப்பு அப்டிங்கறது முக்கியமோ எந்த அளவுக் கு உணவு அப்டிங்கற முக்கியமோ அதே மாரிதா விளையாட்டு அப்டிங்கறது அது ஒரு உடற்பயிற்சி மாரிதா தெனமு கொஞ்ச நேர மாட்டு அவங்கள ஓடி ஆடி வெளையாட வெக்கணு அது அவுங்களோட உடம்புக்கு நல்லது அவுங்களோட மனசுக்கு நல்லது
குழந்தைங்க தவறு செஞ்சா அத எப்படி சரி செய்யலான் நெனைக்கிறீங்க
குழந்தைங்க தவறு செய்றாங்க அப்டின்னா அவங்கள் எப்டி சரி செய்யணு அப்டின்னா
கோவப்படாம காரணத்த சரியா சொல்லி அப்டி நம்ம சரி செய்லாமா
ஆமா அப்டித்தா பண்ணணு அவுங்கள மத்தவங்களோட ஒப்பி ட்டு இந்த மாரிக்கெல்லா பேசக்கூடாது அவுங்கள அடிச்சு வளக்க கூடாது சரியான பாதை எது அப்டின்னு நம்மளே அவுங்கள சொல்லி குடுத்து தா வளக்கணு அன்பாக நம்ம சொல்லும் போது மட்டுந்தா குழந்தைக அத நல்லா புரிஞ்சுக்வாங்க
கொழந்தைங்களுக்கு பணத்தோட மதிப்பையு கத்து கொடுக்கணுன்னு நெனைக்கிறீங்களா
கண்டிப்பா அதையு நம்ம சொல்லி குடுத்து தா ஆகணு சின்ன வயசுல இருந்தே சேமிப்பு அப்டிங்கற பழக்கத்த அவுங்களுக்கு நம்ம சொல்லி குடுக்கணு எப்டி சேமிப்பு பண்ணனு அப்டிங்கறத சொல்லணு எப்டி செலவு பண்ணனு அப்டிங்கறதையு நம்ம சொல்லி குடுத்து தா வளக்கணு
வீட்டு வேலைகள்லா அவுங்கள ஈடுபடுத்தலாமா வீட்டு பொறுப்பெல்லா அவுங்களுக் குடுக்குலாமா
ஆமா கண்டிப்பா வீட்ல இருக்க சின்ன சின்ன வேலைகள் எல்லா அவுங்களே செய்ய வைக்கணு அவுங்களோட வேலை எல்லா அவுங்க செய்யும் போது தா இந்த வேல நம்மளோடது இந்த வேலைய நம்மளா செஞ்சுக்கணு இதுக்கு வேற யாரையு நம்ம எதிர்பார்த்து இருக்க கூடாது அப்டிங்கிற மனசுல அந்த எண்ணங்கள் பதியு இதனால அவுங்களுக்கு அவுங்களோட பொறுப்பு உணர்வு எல்லாமே அதிகமா ஆகிட்டே இருக்கு
உண்மை தா நம்ம மரியாதப் மியா பேசுனா கொழந்தைங்களு மரியாதையா பேசுவாங்க நம்ம நல்ல பழக்க வழக்கங்கள கத்து கொடுத் தா கொழந்தைங்களு அத கத்துக்குவாங்க மொத்தத்துல கொழந்தை வளர்ப்புங்கறது ஒரு கல அப்டின்னு நம்ம சொல்லலாமா
உண்மை தா நல்ல பழக்கங்கள் அப்டிங்கறது எல்லாமே நம்மளோட வீட்ல இருந்தே தா ஆரம்பிக்குது தந்தை தாய் இவுங்க எப்பிடி நடந்து க்கறாங்க அப்டிங்கறத வச்சு தா அந்த கொழந்தையு அவுங்களோட பழக்கத்த பழகிக்கிறாங்க
செரி தா கொழந்தைங்களோட எதிர் காலம் நம்ம கைல தா இருக்கு நல்ல முறைல அவுங்கள வளர் க்கறது பெற்றோர் ஆகிய ஒவ்வொருத்தரோட கடம அப்டிங்கறது எனக்கு நல்ல தெளிவா புரிது நன்றி சகோதரரே
நன்றி குழந்தைகளோட எதிர்காலம் என்பது